வணக்கம் ஹலோ வணக்கம் சார் கேக்குதா
ப்ப கேக்குதிங் மேடம்
எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
மேடம் நல்லாருக்கங் மேடம்
சாப்டீங்ளா சார்
ஆஹ் சாப்டே மேடம் நீங்க
ஆ சாப்ட்டாச்சி என்ன சாப்பாடு இன்னிக்கி
இன்னிக்கி சாப்பாடு பெப்பர் க்ரேவி சிக்கன் பெப்பர் க்ரேவி
ஓ சூப்பர் சூப்பர் நா இன்னிக் கீ ஷவர்மா சாப்ட்டே அதா இன்னக்கி நைட்டு டின்னர் அது சாப்டதே வயிறு ஃபுல்லாயிடு
ஓகே ஓகே கடைலதா வாங்கி சாப்ட்றிங்ளா
ஆமா இன்னக்கி வெளிய போனோம் அப்டிங்ளா போடுன் ஆச வந்துருச்சி வாங்கி சாப்ட்டாச்சி உங்ளுக்கு ஒரு க்லா முடிஞ்சதா சார்
ஒர்க்கெல்லா முடிஞ்சது மேடம் அங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஹலோ மேடம் கேக்குதா ஹலோ மேடம் ஆ மேடம் கேக்குதாங்க மேடம் அ கேக்குதுங்க மேடம்
ஆஹ் எனக்கேக்குது பா
உம் உம்
பண்றீங்க தூங்குற டைம் வர்லயா இன்னு
நா ரெண்டு மணி மூணு மணி ஆகும் மேடம் தூங்கறக்கு
ஏன் சார் அவள நேர
மிட்நைட் தூக்க வராதுங் மேடம் அது ஒரு பிரச்சன ஆ தூங்கி எந்துரிச்சா காலையில ஒன்பது மணி எந்திரிப்ப ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு ஒம்போது மணிக்கு எந்திருப்ப
எங்களுக்லா சீக் சீக்கிரமாவே தூங்கிரணு இந்த டைம்லா நல்லா தூங்கிடுவோ இன்னைக்குதா முலிச்சிட்டு இருக்கோ சீக்ரமா தூங்குனாதா ஒடம்பு வந்து நல்லா இருக்கு சார் லேட்டா தூங்குறப்போ நம்மொளோடய ஒ
ம்
அதா லேட்டா தூங்கினன்னா நம்ளோடைய நம்மளோடைய ஒடம்பு வந்து ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படு நம்ம லேட்டா தூங்குறதுனால ஆ அது கதா சொன்ன சார்
சரி சரி மேடம் ஏனா எனக்கு வெட்டிங் டாஸ்கு எல்லாமே நா பட் பண்ணிட்டு இருக்க மேடம் அதாது என்னோட அடுத்த நாள் என்ன பண்றது என்ன ஏது பண்றது அப்டின்டு ஆ யோசன பண்ணிட்டு அதுக்கு ப்ரீ பிளானா ஆ அதுக்கு தகுந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருப்ப இப்ப லேட்டா தூங்குனாலு அதுக்கு தகுந்த மாரி அடுத்த நாளுக்கு என்ன இதோ அதுக்கு தகுந்த மாரி நா ரெடி பண்ணி வச்சிட்டு தூங்குவ
ஆஹா அது சரி
ம்
நானு முன்னாடி இப்டிதா லேட் லேட்டாதா தூங்கிட்டு இருந்தே அதுக்கப்புறோ எனக்கு தலவணி தலவலி பிரச்சன ஸ்டார்ட் ஆயிடிச்சு அதோட சரி சி சீக்கிரமா தூங்கிடணு அப்டிங்குற ஒரு முடிவு எடுத்து இப்ப சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்ச அந்த மாதிரி பிரச்சன வந்து எனக்கு கம்மியாயிருச்சு அந்த நைட் டைம்ல ஒக்காந்து மொபைல் பாத்துட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரையு பாட்டு கேட்டுட்டு செல்ல நோண்டிக்கிட்டே இருந் த அதுக்கப்புறொ தூங்குற அதுல இந்த மொபைலுக்குள்ள போயிட்டாலே நேரம் போறதே தெரியாது எப்டிதா நேர போவ்மோ தெரியாது ஃபுல்லா சொல்லுமோ வெயில்லயே கெடந்து முன்னாடி இப்டித்தா லேட் லேட்டா தூங்குவே இப்ப அதல்லா ரொம்ப மாத்தியாச்சு இ ப்ப கொஞ்சோ பரவால்ல நீங்ளு அந்த மாரி ட்ரிப் பண்ணுங்க அப்பதா ஒடம்பு நல்லாருக்கு
ஓக்கே ஓக்கே மேடம் அது நீங்க சொல்றது கரெட்தா இப்ப நாங் க என்ன பண்றதுனா அது அதாவது நா என்னோ ஒர்க் பாத்துட்டு கரெக்டா இருந்துப்பே இப்ப நா அம்மா மட்டு ஃபோன் பண்ணுவாங்க வேற யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க இந்த இதுல நா பேசற் மட்டுந்தா மே வேற எதுமே இல்லைங்க மேடம் என்னோட பர்ஸ்னல் லைஃப்ல பொறுத்தளவு அம்மா கிட்ட மட்டுந்தா பேசுவே அப்பா கிட்ட கூட பேச மாட்டே அம்மா கிட்ட தா ப் பேசுவே
அப்டியா அது செரி ஏ சார் அம்மா அப்பா கேம்ப்
கயா அப்பாக் கேக்க மாட்டாரு வீட்டுக்கு போனாதா அப்பா கிட்ட பேசுவே
அப்பிடியா அது செரி அப்ப ஃபோன் பண்ணி அப்பா பேச மாட்டாங்ளா அது செரி ஃப்ரெண்ட்ஸ் யாரூ அப்ப கால் பண்றதில்லையா
ஃப்ரெண்ட்ஸ்னா கால் பண்ணுவாங்க எதாவ்து முக்கியமான விஷியம்னா கால் பண்ணுவாங்க அதோட செரிங்க மேடம் அதய் அவ் அம் டெய்லி ஒரு கால் வரூ அது அம்மா கால் மட்டுந்தா அதோட யாரும் பண் ண மாட்டாங்க ஆ பண்ணுவாங்க அதாவ் இது ஓ ஃப்ரெண்டிர் கார் அ ஆ தம்பி மாதிரி அவுரு எதாவ்து இந்த மாரிங்கனா ப்டீங்னா வாங்கனா வ அப்டின் சொல்லுவாப்ல அத அத போயிருவே இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாப்ல இந்த மாரி பங்க்ஷன் வச்சிருப்பே சொல்றதுக்கு மறந்த்டே நீ வந்துரு அப்டின் மட்டுஞ் சொல்லுவாரு ஆ செரி ஓகே நா பெருஸ் பெரிசா எது அ பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டேன் அது மிஸ் ஆச்சுனாலு அவருா அவ ரெண்டு பேர் க்கு நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு
அப்படியா சூப்பர் சூப்பர் சூப்பரு அது சரி செரிங்க சார் அதுக்கப்பறம் காலைல அப்போ ஒம்போது இப்ப ரெண்டு மணிக்கு தூங்கீட்டு காலைல ஒன்பது மணிக்கு எஞ்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்களா
உம் ஆமாங் மேடம்
செரி செரி செரி அப்புறோ அங்க வெயிலோட தாக்கம்ல்லா எப்டி இருக்கு
ரொம்ப அதிகமா இருக்குங் மேடம் சே எதுக்குதா வெளியே வந்தம்ட்ருக்கு இதுக்கு பேசாம ஒரு சம் அது என்ன ஏசி ரூம்ல சிஸ்டத்த பாத்து ஒர்க் பண்ற மாரி அந்த ஐடியாவுல இருந்தே ஆ அதுகு அது மட்டு கடைக் மாட்டீங்குது கவ்ர்மெண்ட் ரோடே சீன்சாவுக் தகுந்த மாரி நா மூவ் ஆகி போயிக்றே அப்டின்ட்டு அந்த மைண்ட செட்ல நா ஒர்க் பண்ணிட்ருக்கே
அப்புடியா அப்ப ரூம்ல ஏசி எதும் கெடையாதா
எதுங் மேடம் இல்லிங் மேடம் இப்போ நாங்க கோயம்பிச்சு ஃபுல்லாவே ஹீட்டா இருக்கு எப்பவு கூலிங்கா இருக்கு ஓ மரத்த எல்லா வெட்டி ஹீட் டாயிர்ச்சு அதனால இங்க இருக்கனுன்று கொஞ்சோ இந்த மாரி ஏத்தாயி ஆ உங்களோட இது உங்க மே அதிகமாருக்கு
ஆஹா அது சரி இங்கேயு அதேதா ஏ சி-லப் தூங்கலான் பாத்தா அ மூக் கடைக்குது அலர்ஜி பிரச்சன இருக்கு தில்லு தூங்க முடியல நார்மல் ஆஃப் ஃபேன் போட்டு தூங்கலான்னு பாத்தா அப்பயே அதே பிரச்சனதா அது எல்லா ஆஃப் அண் நா அந்த வெயில் வெக்க வேர்வ
ஒரு மரோ ஒண்ணு வேப்பமரோ நட்ருந்தீங் என்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மரோ நட்ருந்தீங்கன்னா இந்த பிரச்ன உங்களுக்கு வந்திருக்காது
எங்க சார் இங்க ஒரு சாதார்ண முருங்க மரோ அத வச்சு இங்கெங்க எங்க தெருக்களெல்லாம் நிறைய பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப கூட ஒரு ஆஹ் ஒரு டென் டேஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி வீட்டுலெல்லாம் மரம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க ஆஹ் நாங்க வந்து மேல மாடு தெனோ வெச்சிருக்கோ அப்ப என்னென்னாச்சுனா நல்ல பாம்பு அந்த செடியில வந்து இருந்துருக்கு யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் வந்து வீட்டு கே ல அப்படி ஏறி மேல வந்து இந்த வீடு எப்டி இருக்குன்னு அந்த குத்துப்போட்ட வீடுன்னு சொல்லுவாங்கல முன்னாடி பழைய காலத்துல அந்த இதுல போய் இந்த பாம்பு நிக் கது அஹ் அவங்க தற்செயலா அவங்க அந்த வீட்டுல கிளி வளர்த்திருக்காங்க அந்த கிளி சவுண்ட போடும் போது பாத்தா த என்னன் பாக்கும்போதுபாம்பு நின்று இருக்கு பாம்பு நின்னதோட அதுக்கப்புறோ அத அடி க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அடிச்சு அதோட எங்க தெருல எல்லாரு பெரியாங்க பேசி என்ன பண்ணாங்கன்னா அந்த தெருக்கல்ல யாரு மர மர நட குடாது எல்லாத்தியு எடுத் ம் ஏன்னா அத்னால இப்டி இந்த மாதிரி பாதிப்பு எல்லா வருதுல்ல அப்டின் சொல்லிட்டு பேசி முடிவு எடுத்தி இப்ப எல்லாருமே எங்க தெருக்கள்ல வெச்ச மரம் கொடி எல்லாத்தைமே எடுத்துட் டாங்க நல்ல வேள நாங்க எதுவு கீழ வெக்கல மேல ரோஜா சொடி மருதாணி செடி எல்லாமே நா மாடில தா வெச்சிருக்கோ அது நமக்கு சேஃபா இருக்கு
ம்
நீங்க சொல்ற மாரி மர நட் டிருந்தா நல்லா காத்து எல்லாமே இருக்கதா செய்யு ஆனா இந்த விசத் இந்த விசப்பூச்சியோட தொல்ல தாங்க முடியலயே என்ன பண் றது உங்க ஊர்லிலா மரம்லா வளக்கிங்ளா
எங்கிங் மேடம் எடமே இல்ல மர எப்டி வளக்கறது
ஏ ரோட் சைடா ப ஜார் சைடா வீடு
விளாடுரீங்களா சா அதாவது ரெண்டு எந்த எடோ இருக்குது நாங்க எதுவு மரோ வளர்த்த முடியா அ வளர்க்க முடியாம இருக்குது
அப்படியா எங்களுக்குளா பக்கத்துல ட்ராக் இருக் கு அதுக்கப்புறோ வயல்லு எங்க வீட்டுக்கு பக்கத்திலயே ட்ராக் கிருக்கு ரயில்வே ட்ராக்கு எப்ப ட்ரெயின் வந்தாலு வெளிய போய்ட்டு டாட்டா சொல்லுவோ மாடில நின்னு டாட்டா சொ நல்லாருக்கு
ம் ம் ம்
அதமாரி சுத்தி வயலு இந்த மாரில்லா இருக்கு பாக்கவே நல்லாரு சேரிங்க சார் அப்றோ
அப்பற நீங்கதா சொல்லனு
வேறென்ன எத பத்தி பேசலாம் டூர் போனத பத்தி நம்ம பேசிட்டோம்ல
ம் ஆ அதாவ்து இப்ப நீங்க அதாவ்து ஷாப்பிங் போனீங்கனா இப்போ எவ்ளோ பட்ஜெட் கொண்டு போயிட்டு எவ்ளோ இது ரிட்டன்ஸ் நீங்க கொண்டு வர மாரி இருக்கும்.
மேக்சிமம் நா வந்து ஆஹ் ஷாப்பிங் போனதில்லை எல்லாமே நா அந்த ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டிருவேன். எப்பயாச்சு அப்படி போன. ப்டின்னா. ஆஹ். கையில காசுலா கொண்டு போமாட்டே மேக்சி னு ஜீ பே பண்ணீருவே. அ அந்த அப்டி ஜீ பே ஆனா அந்த ஜூபே மூலயமா என்னன்னா. ஜூபே பண்றதுனால எது கெடுத் எதுனாலு ஜி பே பண்ணிர்றோ அதனால நா என்ன செலவு பண்றோ டு இதே தெரியாம போய்டுது இப்ப கொஞ்ஜ நாள்ளக்கி யெடையிலே கையில இருந்து காசு குடுக்கும் போது கணக்கு வழக்கு தெரியுது ஜி பே பண்ணும் போது எதுக்கு குடுத்தோ என்னா ஏதுனே தெரிய மாட் தங்குது எக்ஸிம் கடைக்கு போனா பையனுக்கு மட்டோ தான் கடையில எடுப்போ எடுப்பே எனக்கு வந்து நா ஆன்லைன்ல தா ஷாப்பிங் பண்ணுவே அ ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுப்பே எதுனாலு
உம் உம்
சரிங்க தொழறே எனக் க்கே வேல இருக்கு நா உங்களுக்கு கூப்புடுற்றே ஆம்மா நன்றி
தங்க்யூ
உம்